அலோ
நல்லா இருக்கீங்ளாப்பா
ஆ நல்லா இருக்குப்பா நீங்க
நா நல்லா இருக்க
சாப்ட்டீங்ளா ஆ நா சாப்ட்டக்கா நீங்க
நானு இன்னு இல்லப்பா இனிமேல் தா சாப்பட்ணு
இனிமேல் சாப்ட்டு அப்ற எப்பிடி நாளைக்கு ஸ்கூல் வேற ஆரம்பிச்சிட்டாங்க
ஆமா அ அதுதா சொன்னே ஒன்பது மணில இருந்து வேற ஒருத்தர் ஃப்ரெண்டு ஃபோன் பேசிட்ருந்தாங்க அப்டே டைம் ஆயிடுச்சு
கால அப்றோ நேரமே சமைக்கணுங்ளா
ஆமா இல்ல நாளைக்கு கொஞ்சோ லைட்டா தா சமைச்சிட்டு ஏதாவது தயிர் சாதமோ இல்ல வேற ஏதாவது டிஃபன் செஞ்சு குடுத்துற்லான் மத்தியானோ ஒரு கோவில் திருவிழாவுக் கூப்பிட்ருக்காங்க பக்கத்துல ஃப்ரெண்டுங்க அங்க போற மாரி இருக்கு நானு எங்க வீட்லயு அதனால பாப்பாக்கு மட்டுந்தான மத்தியான சாப்பாடு அ ஏதாவது அவளுக்கு தயிர்சு ஆமாங்க அவுங்க அங்க போயிட்டாங்க ஃபஸ்ட்டு ஹாஸ் ட்டல்தா சேத்து விட்ட அவனுக்கு உ இல்ல ஹாஸ்டல் வேண்டாம்மா நா தனியா ரூம் எடுத்துக்கிற அப்டின்னு சொல்லிட்டு அடம் புடிச்சி ரூம் எடுத்துட்டு இப்போ அவுங்களே சமைச்சு சாப்ட்டுட்டு போய்ட்ருக்காங்க
சேரி சேரிக்கா ஹாஸ்டல் விட ரூம் ரெண்ட்டு ஒரே தா ரெண்டு சேம் தா ஏக்கா
இல்ல அத விட கம்மியாவே இருக்கு பரவாயில்ல இப்போ ஹாஸ்ட்டல் ஃபீஸ் வந்துட்டு நா எயிட்டி தௌசண் ஆகுது
ஓ ஃபீசு ஆமா ஆமா அதையு சேத்தன ம்
ஒன் இயர்க்கோ சிக்ஸ் மந்த்க்கோ எயிட்டி தௌசண்ட் ஆகுது
சேரி சேரி
ஐ அ ஒன் இயர்க்கு ஒன் இயருக்கு எயிட்டி தௌசண்ணு அதனால நான் இவுங்களுக்கு என்ன பண்ணிட்டே இப்போ வந்து மந்த்லி டூ தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்றட் கட் னா போது டூ தௌசன்னா இவனுக்கு அப்டி கணக்கு பாக்கும்போது நம்பளுக்கு கம்மி தா ஆனா தௌசண் டு பீஸ் வந்துட்டு அ ஃபுட்டுக்கு குடுத்துற அதாவது அவுங்களே சம ச்சி சாப்ட்டுக்கறதுனால ஆயிர ரூபா ஒரு பத்து பசங்க ஒரு ஆயிராயிர ரூபா போட்டுட்டு மளிக செலவு வாங்கி சமச்சுக்கிறாங்க அதுனால எனக்கு செலவு குறையுது இது கணக்கு பாத்தா மாசொ எட்டாயிர ரூபாய் கணக்காகுது ஹாஸ்டலுக்கு நம்ம கட்ட வேண்டியது இவுங்க இப்ப நாலாயிர ரூபாய்க்குள்ளயே முடுச்சற்றாங்க
சேர் சேரிக்கா
அப்ப நம்மளுக்கு கம்மி தான ஆகுது
ஆமாமா
இது மொத்தமா சேத்து ஹாஸ்டலுக்கு காசு கட்டும் போது அது ஒரு மாரி கஷ்டமா இருக்கா
அ அ என்ன படிக்கிறாங்க்கா
ஐ ஏ எம் இ கோர்ஸ்ப்பா ஆர்க்கிராஃப்ட்டு மெயின்டனன்ஸ் இன்ஜினரிங்
ஓ செர் செரி
அதாவது ஏரோபிளேன் பாட்ஸ்லா இருக்கில்லயா அ அது ரெடி பண்ணி வச்சுட்டு ஏரோப்ளேன் வந்துட்டு எடுக்கும்போது ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இவுங்க போய் எல்லாமே கரெக்டா இருக்கா அப்டின் சொல்லிட்டு செக் பண்ணி சைன் பண்ணி குடுக்கணு அவ்ளதா
இவுங்க இன்ஜினியரிங் தானா
இது இன்ஜினியரிங்னா ட்ரைனிங் கோர்ஸ் மாரி சொன்னாங்கப்பா
செர் செரிக்கா இது எத்தன இயர் எத்தன வர்ஷ கோர்ஸ்க்கா மூணு வர்ஷோ அ டிப்ளமோ முடுச்சுட்டா இல்ல டென்து டுவல்து முடுஸ்டுங்களா
டுவல்த்து முடுச்சுட்டு தான்ப்பா இதுக் போனு மூணு வர்ஷோ கோர்ஸ் தா இது அவுங்களே பிளேஸ்மண்டு சொல்லிருக்காங்க கம்பல்சரி வேல இருக்குன்னு ஆனா இதுல அவுங்களே வேல குடுத்தாங்கன்னா ஒரு நாப்பதாயிர ரூபாலருந்து ச ஸ்டார்ட்டிங் சேல்ரி இருக்குமா இதுல ஒரு மாடல் எக்ஸாம்னு ஏதுவாங்க அதுல எக்ஸாம்ஸ நீங்க பாஸ் பண்ட்டா ஸ்டாடிங்ல ஒன்ற லட்ச ரூபா சம்பளமாப்பா இதுக்கு அது தனியா நம்ம வெளிய எழுதி டே வரணு ஆறு மாசத்துக்கு ஒரு மொற ஆறு மாசத்துக்கு ஒரு மொற எக்ஸாம் அப்பப்போ
ம்
ஆ இப்போ போன இதோட இத பத்தி நெறைய பேருக்கு தெரிலயா இந்த டிகிரி இருக்கு இப்பிடி ஒரு கோர்ஸ் இருக்குன்னு இது ட்ரைனிங் கோர்ஸ் மாரி மட்டுந்தா அதாவது டிகிரி கெடையாது அப்டின் வந்ததா போன வர்ஷோ வரைக்கு ஆ நிறைய காலேஜ் இல்ல தமிழ்நாடு லயு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு காலேஜுல மட்டுந்தா இது இருக்கு ஏனா அது எடத்துல ட்ரைனிங்கு ஒரு ஏரோபிளேனு ஒரு எலிகாஃப் ட்ரு இருக்கணு அதுனால இ இது மூணு நாலூ காலேஜ்ல மட்டுந்தா இந்த கோர்ஸ் இருக்கு
அதா நா கேள்வியே பட்டதுல இது புதுசா இருக்கு இந்த கோர்ஸு
அதுதான் பா இதுக்கு ப்ராக்டிக்கலுக்காக ஒரு ஏரோப்ளேன் இருக்குமா அந்த காலேஜுல ஒரு எலிகாஃப்டரு இருக்கணு அதுனால அதுக் அதிகமா நெறைய காலேஜுல இல்லன் சொல்லிட்டு கேள்விப்பட்டே
செர் செரி
இங்க மட்டுந்தா அப்ரூவல் வாங்கிருக்காங்க அப்டின் சொல்லிட்டு அந்த காலேஜு சேத்துட்டேங்க அது பையனுக்கு புடுச்சுகிச்சு பிடுச்சதுனால நா அதுல சேத்துக்கிறே
அவ்வளதா எ அவுங்களுக்கு எது இன்ட்ரஸ்ட்டோ அதா பாத்துகனு
ஆமா அதோட இந்த வர்ஷோ என்ன பெனிஃபிட்டுன்னா அதாவது நெறைய பேர் அது டிகிரி கோர்ஸ்ஸே வேற எக்ஸாம் எழுத முடியாது சொல்லிட்டாங்கன்றதுனால அந்த கோர்ஸ்ல எக்ஸ்ட்ரா டிகிரி நம்மளுக்கு என்ன டிகிரி வேணுமோ அந்த டிகிரி ஒன்னு எடுத்து படிக்கலா அதாவ்து பி எஸ் சி பி காமு பி பி ஏ அந்த மாதி யூ ஜி கோர்ஸு ஆ வேற இதுவு எக் எக்ஸாம் எழுதி அவ்ங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டு குட்த்துர்றாங்க அவ்ங்களே அதனால நம்ப அத வெச்சு எக்ஸ்ட்ரா டிகிரியு வெச்சு நம்ப வெளிய கவர்மெண்ட் எக்ஸாமு எழுதலா எழுதலாமா
ஓ சேரி சேரிக்கா
இப்போ அ டி என் இ பி அந்த மாரி எந்த எக் எக்சாம் வேனாலு எழ்திக்கலா
நீங்க எதாவ்து ட்ரைப் பண்ணீங்ளா க கு ஸ்கூல் டீச்சரா போயிட்ருந்தீங்களா எதாவ்து எக்ஸாம் எழுதீருக்கீங்ளா
இல்லப்பா ம் டெட்டு எழுதிருக்கே எழுதி அந்த அளவுக்கு பாஸ் ஆனதில்ல ஏனா நா எடுத்த குரூப் வந்துட்டு பயோ கெமிஸ்ட்ரி அதாவ்து பயோ கெமிஸ் ட்ரிக்கு ரொம்போ வேகன்சி அதிகமா இல்ல அப்ப ஸ்டார்ட் டிங்ல பயோ கெமிஸ்ட்ரிக்கு டீச்சிங் இதுவே இல்லன் சொல்லிட்டு போ சொல்லிட்டாங்க
ஆ
அப்ப ஆனா டெட்டு படிக்க வெச்சு டெட்டுக்கு குரூப்பு குடுத்துட்டாங்க டெட்டு எக்ஸாமு அப்ளே பண்ணிட்டு அவுங்களுக்கு எந்த கோர்ஸு நா குடுக்க முடியாது அப்டின்னு சொன்னதுனால ஒருத்தர் என்ன பண்ணிட் டாங்க டெட் எக்ஸாம் முடிச்சோனே நாங்க எங்களுக்கு அப்ப ஏ நீங்க பி எட் னு ஒரு குரூப்ப ஏ குடுத்தீங்க நாங்க அத பண கட்டி படிச்சு நீங்க டெட்டுக்கு ஆலோடு இல்லன் சொன்னிங்னா உங்க ஜாபுக்கு எலிஜிபிள் இல்ல அப்டின் சொன்ன சொல்லி கேஸ் போட்டு ஒரு வர்ஷ கழிச்சு தாம்ப்பா அதுக்கு வேலைக்கு இப்போ ரெடி பண்ணிருக்காங்க
சேர் சேரிக்கா
ஆனாலு வேகன்சி ரொம்ப கம்மி இப்ப மத்த வேலைக்கெல்லா ஆயிரக்கணக்குல எடுக்குறாங்கன்னா ஆ இவ்ங்களுக்கு வந்து இருவது முப்பது அப்டிதாம்பா எடுக்கிற மாரி இருக்கு
காம்படிஷன் அதிகமா தா இருக்
அதிகமா இருக்கு நானு ட்ரை பண்ணவே இல்ல அ ஸ்டார்டிங்ல ஒரு மூணு முற எக்ஸாம் எழுதுனம்ப்பா மூணு முறை எக்ஸாம் ஏழுதி அதுலேயு ஃபெயிலு ரொம்போ கெடையாது ஒரு ஒரு இதுக்கு எனக் க்கு வந்துட்டு ஒரு சில இதுக்கு அத இப்டி இப்ப சொல்லவு கூடாது ஆ கேட்டகிரி இருக்கு இல்லையா கேட்டகிரிக்கு ஏத்த மாரி மார்க்கு வரு நா எ ஹஸ் இதுல என்னோட மார்க்குக்கு கம்மி மார்க்குன் சொல்லி எழுவது எண்பதுக்கு மேல தாண்டியு என்னால இது பண்ண முடில ஒரு சில கேட்டகிரிக்கு நாப்பத்தஞ்சு அம்பது மார்க்குலயே வேலயு கெடச்சிடுது
சேர் சேரிக்கா
அது கொஞ்ச கஷ்டம் நா அதனால ஏ ஏழ்தவே இல்லப்பா நானு அதுல எக்ஸாம்
ம்
இப்ப எழுதலா இந்த வர்ஷமாவ்து ஏழுதலான் பாத்துட்ருக்கே என்ன பண்லானு எனக்கு தெரியில
ஓ அப்டிங்ளா
அ வேல கரெக்டா போட்டுருவாங்களா மீன்னெல்லா பண அது இதுன் குடுத்துட்ருப்பாங்க இல்லையா
இத பத்தி பேச வேணாங்க்கா இத பத்தி பே ஆ ஆமாங்க்கா உண்மதா வே வேற எதா சொல்லுங்க இங்கே அங்க என்ன மழைங்ளா
இங்க மழை இல்லப்பா
ஆ காத்துதாக்கா ரொம்ப அதிகமா அடிக்குது
ஆமா இங்க எதுமே கெடையாது மழையு இல்ல இன்னைக்கு காத்து இல்ல
இங்க காத்து ரொம்ப அதிகமா அடிக்குது வெளியதா படுத்திருக்கோ காத்து அதிகமாடிக்குது
ப்பா படிச்சிருக்க
நா பி டெக்கா
ஓ நீ கவர்மெண்ட் எக்ஸாம் எது எழுதலீங்களா
எழுதுனே அப்புறோ ம ஒரு சிக்ஸ் மார்க்ல போயிருச்சுக்கா
அப்டியா
ஆ ஆறு மார்க்கல போயிருச்சு ரெண்டு மூணு டைம் எழுதனா ஒரு இதுல பாஸ் ஆன அது ஒரு பிர சின்ன நாள அப்டியே போயிருச்சு அதனால மறுபடியு எழுதுவும் தோண மாட்டேகுது இதோட எத்தன எக்ஸாம் எழுதிட்டு இருக்குது விட்டுட்டன்
அ ஹோ இதுலயும் என்ன இருக்குன்னா நறைய பேருக்கு வேல கெடைக்காம போயிருக்கு தெட்டி எடுரவொங்க பசங்க உங்களுக்கெல்லாம் கொஞ்ச நாளா அதனால ஆஹ ஆ
ம் ம் என்னதா படிச்சாலும் அது வந்து ஃபர்ஸ்ட் பிரிபரன்ஸ் இன்னு குடுக்குறவங்களுக்கு தா குடுக்குறாங்க
ஆமாங்க சாப்ட்டாச்சாப்பா
ஆ சாப்பிட்டாச்சுங்க்கா நீங்க
அதுதா இல்ல இன்னு பசங்கல்லா சைலண்ட்டா இருக்காங்களே
எல்லாரு தூங்கிட்டாங்க மொத்தோ
ஓஹோ
தம்பிலா தூங்கிட்டாங்க்கா பாப்பாவும் தூங்கிட்டான்
பரவால்ல அப்ப நீங்க இன்னைக்கி ஃப்ரீயா ஆயிட்டீங்க
ஆமாக்கா இன்னைக்கு ஏன் அப்பா லீவ் போட்டாரா
ஆ ஆ
அதனால இன்னைக்கு மதியானுக்கு ஒரு நேரோ தா தூங்குனோ அதனால இப்ப தூங்க வச்சட்டு தூங்கிட்டே
இப்ப தா நெனச்சே பேச முடில செரி இன்னைக்கி ஃப்ரீயா இருப்பீங்க
சேரிக்கா
அப்டின்ட்டு என்ன சமைச்சப்பா
நா இன்னைக்கு வந்து தோச ஆனியன் தோச ஆ குருமாக்கா
ஓ நல்லாருகும் ஆனியன் தோசைக் கே எப்டி சொல்றது ஆனியன வந்துட்டு மிக்ஸ் பண்ணிடுவீங்ளா
எண்ணெ ஊத்தி கடுகு போட்டு கருவப்புள் போட்டு கொஞ்சோ சீ ஆ தாளிச்சு அப்டியே தோச ஊத்திகிறது
ஓ அதுக்கு குருமாவா
ஆமாக்கா தக்காளி குறும்மா வச்சேன்
நா ஃபஸ்ட்டு அது மாரி பண்ணிட்டு இருந்தேன்னா அதுக்கப்புறோ ஒரு நாள் ஊத் ஊத்தாப்போ மாரி செஞ்சே அதாவ்து மாவ தொன்னயா ஊத்திட்டு அது மேல வெறும் வெங் ங்காயம் பச்ச மொளகா மட்டு நல்லா குட்டி குட்டியா அரிஞ்சி ஆஹ் பொடி பொடியா அது மேல தூவி நல்லா நெறைய வெங்காயத்த தூவி அப்டியே திருப்பி போட்டு ஊத்தாப்பம் செய்வோல
ஆமாக்கா
அது மாரி செஞ்சிட்டு வெறும தேங்கா சட்னிய வெச்சு சாப்ட்டு பாத்த செமையா இருக்கு நீங்க அது மாரி ட்ரை பண்ணி பாக்றிங்களா சாப்ட்டுருக்கீங்ளா அது மாரி
ஆ சாப்ட்டுருக்கே அதுவு புடிக்கு அது நம்ம இப்டி திருப்பி போடும் போது கீழ பாதி உதுந்துரும் கா
அதுக்கு தான்ப்பா அது மெலிசா தோச ஊத்தக் கூடாது கொஞ்சொ தடிமனா ஊத்திட்டு அத ஊத் த்துன ஒடனே அந்த மாவுலயே நீங்க வெங்
நல்லா ப்ரௌன் கலர்ல வெந்ததுக்கு அப்புறோ நீங்க திருப்பிபோட்டா உதுராது அது கரெக்ட்டுதா
ஆஹா மாவு ஊ ஊத்துன தடிமனா ஊத்துன ஒடனே மாவு மாவா இருக்குல்ல மேல அதுல அப்பவே நீங்க வெங்காயத்த போட்டுட்டீங்னா அந்த மாவுக்குள்ள போய் நின்று
சேரி சேரிக்கா
வெங்காயோ அதுக்கப்புறோ கொஞ் ஞ்ஜோ வெந்த பின்னாடி நீ அத திருப்பி போடலா
கரெக்டு தாக்கா ஆமா அப்டி போட்டாதா வந்து கீழயு உதிராம அப்டியு தோசைகளியு மாவு ஊத்திக்குங்கிறீங்க
ஆம் ஆமா மெலிஸ் நம்ம தோச சுட்டு அது வெங்காயம் போட்டோம்னா திருப்பி போடும் போது அதுல இதாயிடு
ஆமாக்கா கரெக்டுதா வீ அண்ணான்லா வந்துட்டாங்களா சாப்டாங்களா
ஆ அவங்கலா சாப்ட்டு முடிச்சுட்டாங்கப்பா
செரிக்கா உங்களோட பேசனதுக்கு ரொம்ப நன்றிக்கா
நன்றிமா நன்றி நா திருப்பியு இன்னொரு கால்ல பேசுறே வச்சுட்டுங்களா
ம் செரிங்கா